ஹலோ ஆ எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க ஏங்க இப்டி கோளாரா குடுக்து
விடுங்க விடுங்க சரியாயிரு
ம்
செரி வாங்க நம்ம கண்டினியூ பண்லா சேர் நா கேக்குறே நீங்க சொல்லுங்க
ம் ஓகே
இப்போ லோன்ல நா வந்து மூணு கேள்வி கேப்பே அது து நீங்க என்னன்ன அக்கவுண்டுன் சொல்ணு ஓகேவா அ இது வந்து நா எப்டி கேக்குறேன்னா குரூப்ஸ் கேக்கல
ம்
இல்ல இந்த இப்ப டைப்ஸ் ஆஃப் அக்கௌன்ஸ் கேக்குறே
ஓகே டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான ஆ
ரியல் அக்கோண்ட் நார்மல அக்கோண்ட் அந்த மாரி ஓகேவா ஆ பேங்க் லோன்
பேங்க் லோனா
ம் அது என்ன வரு பேங்க் லோனு
நாமினல்
ம் ஆ ரிசிவபிள்
ரிசிவபுளா
ம்
ரியல்
ம்
ம்
மிஸ்னரி
நாமினல் ஆ மிஷ்னரியா
ம் கரெக்ட்டு தா
ஆ
நெக்ஸ்ட்டு இதும் அ மிஸ்டர் எக்சு
மே ஓ மெஸ்டர் எக்ஸா உங்களுக்கு எக்ஸ்லா இருக்காங்களா
பங்க் அக்கௌண்ட்
அதுவு பர்ஸ்னல்ல தா வரு
ம் சரி அ இப் ஓ ஷர் கேபிடள்னா எந்த க்ரூப்ல போடுவீங்க
ஷர் கேப்பிட்டல்னா அது எதோ ஷர் கப்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆது தோருமே
ஏய் கேப்ப்பிடல் அக்கவ்ண்ட்ல போட்ணு
ஓ சாரி
ம்
ஓகே கேபிட்டல் அக்கௌண்ட்
டேபிள்னா
பேபில்னா கரண்ட் லயபிலிட்டின் நெனைக்கிற
ம் கரெக்ட்டு அ கிரெடிட் பர்ச்சேஸ்
கிரெடிட் பர்ச்சேஸ்னா அதுவு லையப்லிட்டி தா
அய்
கிரெடிட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ம்
சேர்ஸ்
சேர்ஸ் கப்பிட்டல்
இல்ல
ஸேர்ஸ் அன் ஓல்டர்ஸா
இல்ல ஷேர்ஸ்னா என்ன அது ஒரு இன்வெஸ்மெண்ட் அப்ப இன்வெஸ்மெண்ட் அக்கவ்ண்ட்ல வரு
ஓ ஓ அது வேற இருக்கா
ஆமா ப்ரீபெய்ட் அமௌண்ட்
பரீபெய்டு முன்னாடியே பே பண்றோ இது கரண்ட் அசட்
ம் லெஜ்ஜர்
என்னது லெஜ்ஜரா
வேற ஒரு லஜ்ஜர் என்னானே தெரியாம ஒரு லஜ்ஜர் வந்துங்கது அப்டின்னா
அது வந்து ஐயோ அதுக்கு எதோ ஒண்ணு சொல்லுவாங்களே ஆ
சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்.
ம்
இப்ப வேற கேக்குற
ம்
லோன்ஸ். லோன்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் எனி பார்ட்டி.
லோன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எனி பார்டி. அதுவு சஸ்பண்ட்ஸ் அக்கவுண்ட்தா,
இல்ல ஒய் யு ஐயையோ நீங்க எல்லாத்தையு மறந்துட்டுக்கிறீங்க.
ஏன்
லோன்னா என்னாது லோன் லைனிட்டி
ஓகே ஓகே
ம் கேயபல்
அதுதா கே முன்னாடி கேட்டீங்களே கரண்ட் லைப்பிரிட்டின் சொன்னனே
ஆ சேரி ல லாண்ட் அண்ட் பில்டிங்ஸ்
அஸ்ஸட் கரண்ட் அஸ்ஸட்
ஏ ஐய்யோ நெஜமா நீ நீ எல்லாத்தையு மறந்துட்ருக்கிறீங்க
ஏன்
லாண்டல் மீட்டிங் என்னாது
அது அஸ்ஸட்டுதான லாண்ட்டன்
அஸ்ஸட்டு ஓகே என்னா அஸ்ஸட்டு
கரண்ட் அஸ்ஸட் அஸட் கரண்ட் அஸ்ஸட்டா அ பிக்ஸ்ட்டு அஸ்ஸட்டு ஆ பிக்ஸ்ட் அஸ்ஸட்
ஸ்டாண்டிங்
அவுட்ஸ்டாண்டிங் வந்து.. லையபிலிட்டி கரண்ட் லையபிலிட்டி
ம் நெக்ஸ்ட் பேஜஸ்.
வேஜஸ். வேஜஸ் வந்து ட டயரெக்ட் எக்ஸ்பென்சஸ்
ம் இம்போ்ட் டியூட்டி.
இம்போர்ட் டியூட்டீஸ். அல்லது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வருமா
இல்ல இதுவு டயரெக்ட் எக்ஸ்பன்சஸ்ல தா வரு
ஓ ஓகே
ம் அலபேஸ் ரெண்ட்
ஆஃபீஸ் ரெண்ட்டு ஆஃபீ ஸ் ரெண்ட் நாளே இன்டயரெக்ட் எக்ஸ்பன்சஸ்
ம் அட்வடைஸ்மென்ட் எக்ஸ்பென்சஸ்
மெஸ்லி எஸ்பன்சஸ்
ம் டெவலப்மென்ட் எக்ஸ்பென்சஸ்
மெஸ்லி
எர்னிங்ஸ்
வர்னிங்ஸ்
ஆ
என்னது ஹர்னிங்ஸ்ஸா
அ
தெர்லயே
உன்னுக்கி உங்ளுக்கு எப்டியோ ஒரு அமௌண்ட் வந்து வருது அப்டினா அது என்னது
இன்டேரக்ட் இன்கம்மா
டேரக்ட் இன்கம்னா நீங் சொன்னது குடத்ருக்காங்க அப்ப டேரக்ட் இன்கம் கண்ணுக்கு தெரியாம வர துதா இன்டேரக்ட் இன்கம் சரி டிஸ்கவ்ண்ட்டு
டிஸ்கவ்ண்ட்டு
நம்ளுக்கு டிஸ்கவ்ண்ட் வர்து ஒரு கம்முனிகாரன் நம்ளு குடுக்குறான் அப்டினா
என்னது இன்டேரக்ட் இன்கம்
டிவுடெண்ட்டு
அது வந்து அது இன்டேரக்ட் இன்கம்
ம் நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாவே வந்து ப்ரைமரி குரூப் நா கேட்டதெல்லாமே ஞாபக வச்சுக்கோங்க கேபிட்டல் அக்கௌண்டு லோன் லயபிட்டி கரண்டக்கொண் கர சா சாரி ஃபஸ்ல இருந்து சொல்ற கேபிட்டல் அக்கௌண்ட் லோன் லயபிலிட்டி கரண்ட் லயபிலிட்டி கரண்ட் அசட் பிக்ஸ்டு அசட் இன்வெஸ்மெண்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் அ க்கோன் சஸ்பென்ஸ் அக்கோண் இந்த நைன் வந்து பேலன் ஷீட்டு
ஓகே
நெக்ஸ்ட்டு டாரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டாரெக்ட் எக்ஸ்பென்சஸ் மிக்ஸிடு எக்ஸ்பன்சஸ் டாரெக்ட் இன்கம் இன்டாரக்ட் இன்கம் இந்த அஞ்சு பேலன்ஸ் ஷீட் ச்சி கிராபிட்டல்லாஸு ஆ அப்ப நெக்ஸ்ட்டு வந்து சப் குரூப்பு ஆப பிரான்ச் அண்ட் டிவிஷன்னு ஒன்னு இருக்கு அது இன்னன்னே எனக்கு தெர்ல இதுவர
ம் ம் ம்
நெக்ஸ்ட்டு வந்து சப் குரூப்பு
ஓகே
சேரி இப்ப கேக்குற
ம்
டவுட்ஃபுல் டெப்ஸ்
அது வந்து டவுட்ஃபுல் டெப்ஸா ப்ரொவிஷன்
ம்
ப்ரொவிஷன் ஆஃப்
போக்கு ப்ரொவிஷன்தா கரெக்ட்டு
ஆ கரேட்டா
அப்றோ கிரெடிட் லோன்
கிரெடிட் லோனா
ம்
சண்ட்ரீ
இல்லல்ல அதெல்லா இல்ல
அது இல்லயா எ கிரிடிட் லோன்னா செக்யூர் அந்த லோனா
அன்செக்யூர்டு
ஓ அன்செக்யூர் லோன்
ஆபி காரு ஹோம் இதெல்லா வந்தா செக்யூர் நார்மலா லோன் வாங்கனா அது வந்து அன்செக்யூரு
அன்செக்யூர் லோனு
ஆ
ம்
ஓ சி சி னா என்னது
ஓ சி சி னா பேங்க்கு அ
ஆய் ஓ சி சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க
ஓ சி சி யோட ஃபுல் ஃபார்மா அதோட மந்துட்டனே
ஓபன் கேஷ் க்ரெடிட்
ஓபன் கேஷ் க்ரெடிட் ஓகே
ம்
ம்
நெக்ஸ்ட்டு கேபிடல் ரிசர்வ்
கேபிட்டல்
ரிசர்வ்ஸ்
ரிசர்வ்ஸ் ரிசர்வ்ஸ் அன் சர்பிளஸ்ஸா
ஆ க்ளோசிங் ஸ்டாக் ஓபனிங் ஸ்டாக்
கிளோசிங் ஸ்டாக்கு ஓபனிங் ஸ்டாக்கு அது எதுல ஒரு நோக்குல
ஸ்டாக்
ஸ்டாக்கு
ஸ்டாக் இன் ஹேண்டு்
ஓகே
ஆ இப்ப இதுல என்னென்ன குரூப் இருக்குன்னா சன்ட்ரி கிரெடிட்டா சன்ட்ரி டெப்டா ப்ரொவிஷன் கேஷ இன் ஹேண்ட் ட்யூட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் டெபாசிட் ஆசட் சாரி ஃபிக்ஸ்ட் அசட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு பேங்க் அக்கௌண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பேங்க் ஓடி அண்ட் ஓசிசி செக்யூர்ட் லோன் அன் செக்யூர்ட் லோன் ஸ்டாக் இன் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்
ஓகே
செரி ஆ இப்ப வந்து நீங்க கேளுங்க அதெல்லா
நானா கோல்டன் ரூவ்ஸ் சொல்லுங்க
ஹய்யோ டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கீவர் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு
ம்
ரியல் அக்கௌண்ட்க்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் நெக்ஸ்ட் நாமினரி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லோஸ் ஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கேய்ன்ஸ்
ஓகே
ம்
அது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லோஸஸ்
க்ரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெய்ன்ஸ்
ஓகே ஓகே
உம்
உம்
இப்போ ஆ ஓ எக்ஸம் நா ஒன்னு கேக்குறே ஆறுக்கு கீழ ரெண்டு கோடு இருந்துச்சுன்னா என்னது
கண்ட்ரோலு
ஆ ஒரு கோடு வந்துச்சுன்னா
ஆல்டர்
உம் ஓகேங்க நம்ம அப்புறம் பாக்கலாம்
ஓகே பாய்